ஹலோ
வணக்கம் தோழி, நலமா இருக்கீங்களா?
நலமா இருக்றன் நீங்க நலமா இருக்றீங்களா?
உம் நலமா இருக்கன்.
உம் சாப்டீங்களா?
சாப்டண் தோழி நீங்க சாப்டீங்களா?
ம் சாப்டண் தோழி என்ன சாப்டீங்க?
நான் வந்துட்டு, மதியம் வந்து புளிசாதம் சாப்டண்.
உம்.
காலேல வந்துட்டு இட்லி சாப்டண்.
நான் கூட காலேல தோசை சாப்டண், சாம்பார் சாப்டண், இப்ப மத்தியானம் வந்து தை இது தா தயிர் சாதமும் அதுக்கப்புறம் தொட்டுக்க ஊருகா சாப்டண் இப்ப வ ந்து ராத்திரிக்கு வந்து இட்லியும் சாம்பாரும் ம் நீங்க ராத்திரி என்ன தோழி
ராத்திரி வந்துட்டு புளி கொழம்பும் வெள்ள சாதமும் தோழி.
அப்டியா, செரி செரி தோ தோழி நீங்க டூருக்கு எங்கயாவது போயிரு க்றீங்களா? இன்ஆடிபிள்
நான் பெருசா ம் இந்த ச்சுற்றுல எல்லாம் எங்கயும்போனதில்ல தோழி.
அப்டியா
இப்பவ் இந்த, ஆமாம் தோழி கண்டிப்பா இப்ப போணும்னு தான் இருக்கன் கொஞ்சம் இந்த வெயில் காலம்லாம் முடியட்டும் போலாம்றுக்கேன். என்ன மாரி இடத்துக்லாம் போலாம் தோழி?
இந்த மாரி எடுத்தன்னா ஊட்டி போலாம் மூணார் போலாம் கொடைக்கானல் போன இப்பதான் நான் ரெண்டு வாரம் முன்னாடிதான் ஊட்டி போயிட்டு வந்த ஊட்டி கொடைக்கானல் மூணார் மூணு நாள் மூணு ஊர் டூர் போய் ட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சு ஆ ஒ ஒரு ஆளுக்கு காசு எவ்ளோனா மூவாயிரூபா
ஓ அப்டியா இது எ எங்க இது ஊ
ஆமா ஊட்டி கொடை கோடைக்கானல் அதுக்கப்புறம் மூணார் நீங்க போனீங்கன்னா இந்த மாரி எடத்துக் போங்க ஊட்டி வந்து நல்லா இருக்கும் அங்க ஹோட்டல் கூட நல்லாருக்கு சாப்பாடு கூட நல்லாருக்கு அங்க இருக்குற பூக்கள் பூக்கள்காகவே போலா உங்க உலகத்துல எந்த பூ இருக்கோ எல்லா பூவும் அங்க இருக்கு தோழி நீங்க போனீங்கன்னா அங்க மெய் மறந்து இருக்கலா
ஓ அப்டியா ம் ம்
அதுவேற அங்க வந்து அந்த பூ கார்டனுக்கு போனாலே வாசன அந்த பூ ஒவ்வொரு பூ வாசனையு அவ்ளோ அழகா இருக்கும் அண்ணா வந்து அங்க போ
இல்ல இல்ல குழந்தைகள் சவுண்டா இருக்கு கொஞ்ச நவுந்து வாங்க
ஆ சேரி இல்ல தோழி வெய் வெளில கொழந்தைகள் எல்லா விளாடின்னு இருக்குறாங்க இப்ப கேக் இப்போ இப்போ எப்டி இருக்கு தோழி
ஆ சொல்லுங்க
அதா நீங்க அங்க போனீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கு அதுவே அங்க வந்து பூக்கள் ஒவ்வொரு பூக்களு பறிக் பறிக்கிறதுக்கே விட மாட்டாங்க ஆனா அவங்
ஆமா ஆமா கண்டிப்பா ஆமா நானே வந்துட்டு இப்ப வீட்ல அ வீட்ல வந்துட்டு அதது கிராமத்துல தா இருக்கோ ஆ வீட்டு கொள்ளைல வந்துட்டு நெறைய எடோ இருக்குல்லையா அதுல வந்துட்டு நா நெறைய செ டில்லா வளத்துட்ருக்கே
ஆமா
அத வந்து அ ரோ இந்த ரோஸு வேற அந்த மாரி நெறைய செடில்லா வளத் ட்டு இருக் அதனால எனக்கு வந்து ரொம் தாவரங்கள கொஞ் ஒரு ஈடுபாடா இருப்பே அதுல
அப்டியா தோழி ம் உ எனக்கு ரொம்ப புடிக்கு தோழி இந்த பூக்கள் பாத்தாலே ரொம்ப புடிக்கு இங்க பாத்திருக்கிறே அந்த பூக்கள்ல அந்த தேனீ எல்லா இருக்குமே அது பாத்துருக்றேனே பாத்து இருக்குறீங்ளா
தேனா
ஆமா அது நீங்க பாத்து இருக்றீங்ளா
நா பாத்தது இல்ல தோழி
ஆனா நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா பாக்கலாம்
ம் ம் அது வந்து தேன் கூடு கட்டுமா அதுல த அந்த தாவரத்துல
அந்த அப்படியே அழகா இருக்கும் அது கட்டுறது அது உரிக்கிறது கூட அந்த ஜூமா பாக்லாம் ஆமா ஸ் நல்லா இருக்கும் அதுவே வே வே அது வேற என்ன ஒவ்வொரு இதுவும் எல்லா பூக்ளையும் ஒவ்வொரு தேனி இருக்கும் அதுல உம் அங்க முடிச்சுர் கோடைக்கானல் போனீங்கன்னு நிச்சுக்கோ அங்க வந்து என்ன அழகு தெரிமா அந்த குகை தான் அழகே நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்களே உணா குகை
நான் அது கேள்விபட்ருக்க ல்லானா நான் வந்துட்டு அதாவ்து எங்காச்சு வெள்ள போணும்னா அப்படின்னாலே இந்த குடும்பத்ல போவோம் ல்லையா அ அது இந்த மாரி இடத்துக்குதான் போயிற்கேன் ஒரு சுற்
இந்த அந்த கோடைக்கானல என்ன அழுகுனா அந்த குன் அந்த குண கோகை தான் அழுக ஆனா அது க்கும்பது ரொம்ப பயங்கரமா இருக்கு தோழி அது அங்க அங்க கட்டிருக்கு உம்
சௌதீரம் இந்த சினிமால ட்டுவாங்கலைய இதுதான் சொல்றீங்க எ
ஆமா ஆமா ஆமா அத் அதே மாரி தான் அது அந்த சினிமால எப்படி காட்டுறாங்ளோ அதே மாரி ஆனா உள்ளல்லாம் போக கூடாது தொழி அங்க வந்து கேட் போட்ருப்பாங்க அங்கருந்து தான் நம பார்க்கணுமே
ஆ
ஆனா தொழி எனக்கு அங்க போகும்போது ரொம்ப பயமாருக்கும்
ஆ அ
ம் சொல்லுங்க தோழி
இல்ல பாதுகாப்புக்காக கே அந்த பாதுகாப்பு காலா போட் இருக்காங்களா உள்ள விட மாற்றங்களா
ஆமா தோழி இல்ல விட மட்டேங்கிறாங்க ஆமா தோழி ஆமா தோழி விட மாட்டாங்க ஆனா அது அது ஆனா அது பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும் அது இது வேற அங்க வந்து மழங்கந ரொம்ப பேமசு இன்னொன்னா அங்க வந்து ஒரு எடோ இருக் க்கு தோழி அதுக் பேரே என்ன தெரியுமா ஆ இது சூசைட் பாயிண்ட் ஆமா
ஆமா அது நா கேள்விப்பட்டுருக்கேன் தோழி அத எடத்தட்டும் உம்
ஆமா அங்க அங் கீழ இருந்து அது பாத்தாலே எதுவுமே தெரில அந்த மேகமூட்டமட்டும் தா தெரியுது ஏதோ நம்ம மேகத்தில மெதக்குற மாதிரி ஒரு ஃபீல் அது மாரி இருக்கும் தோழி அனா அது முடிச்சு மூணார் மூணறு இல்ல என பேமஸ்னா அங்க போட்டிருக்க ரோடு தா பேமஸ் தோழி நல்லா இருக்கும் அங்க ரோடு அந்த வளைவு அந்த ரோடு அங்க இருக்கிற மக்களு அ அவங்க அந்த மக் அவ்ளோ வீடுங்க அப்டியே மல மலயா மல மலயா வீடு நல்லா இருக்கும் அதல பாகறதுக்கு நீங்க போனீங்க மூணு இடத்துக்கு போனும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் விட்டு எங்க சுற்றுலா போணுனு ஆசெ இருக்குன்னா கேரளா
ஓ அப்
நீங் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கேரளா எப்படி இருக்குன்னு
கேள்விபட் பட்டு இருக்க தோழி சொல்லி அதுல கூடனு சொல்லுவாங்க கல்லையா அங்கு கேரளா போன்களுக்கு வந்து முடியும் நீளமா ருக்கும் அப்புறம் வந்து ட்டு ஒரு ஒரு பொலிவா இருப்பாங்க அந்த மாதிரி கேள்விப்பட்
ஆமா தோழி அது நிஜம்தா ஆனா அங்க இருக்கிற ப் பசங்க கூட நல்லா இருப்பாங்க தோழி அவங்க் கூட வந் அவங்க ட்ரெஸ்சே ட்ரெஸ் எல்லாம் அவங்க உடைகள் ன்ன ஒரு மா ஒரு மாற்றம் தா இருக்கு அவங்க போட்டிருக்க உடை எல்லாமே மாற்றம் தா இருக் போ எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்
அத வந்துட்டு தோழி அது வந்து அவ் ங்க எடோ இருக் தில்லையா அந்த எப்டி அந்த ஒரு அ சுற்றுழல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த அது வந்து அந்த எடம் வந்து ரொம்ப குளிர்ச்சியான இடம் அப்டின்னு சொல்றாங்க அ அது வந்து இயற் இயற்கையாவே அங்க இருக்கவங்க வந்துட்டு அ முடி நீளமாகவும் அதோட வந்துட்டு இப்ப நம்ம சமைக்கிறத் கு வந்துட்டு ஒரு எண்ண தலைக்கு தேக்க அதாவது தலைக்கு தேக்கிற என்ன கூட நம்ம
ஆமா தோழி ஆமா ஆமா ஆனா அவங்க சமைக்கிற தே அந்த எண்ணெயிலதா தோழி அது தெரியுமா உங்களுக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா அதுல வந்துட்டு இந்த தேங்கா எண்ணெய்ல வந்துட்டு அதுலாதா சமைக்கிறாங்களே நம்ம வந்துட் டு ஆ இப்போ நா கடையில வாங்கில தேக் மரத்திலேந்து எழுத்து தேங்காண்ண
தோழி ஆமா அது வேற அது வேற இங்க வந்து ஹல்வா கூட நல்லா இருக்கு அல்வா
அல்வாவா நா சாப்டதில்ல தோழி ஆஹ்
ஐயோ அங்க போனேனா நம்ம வீட் வீட்டுலே சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அவுங்க ஊருக்கு போனாலே எண்ணெ ஹல்வா அதுக்கப்புறோ வந்து இந்த வாழக்கா சிப்ஸ்சு
அ ஆ
அது இன்னொன்னு வந் து இந்த இதுல்ல ஆ பழோ வாழப்பழம் சிப்ஸ்சு அது அது வாழப்பழம் ஆம்மா அது மூணுதாமா அங்க ஃபேமஸ்சே அது மூணுதா
ஒரு இது கோயி அந்த ஒரு கோயில் ட்டு வருவாங்கள அந்த சிப்ஸ் தான சொல்றீங்க
ஆமா ஆமா அந்த சிப்ஸ்தா ஆம் ஆமா வாலக்கா சிப்ஸ்சுனா அதுதான் அது நல்லா இருக்கு
ஆஹ் ஆம் ஆஹ் சாப்புட்ருக்கே சாப்புட்ருக்கே அது நல்லா இருக்கு
தேங்காய் ஆம்மா இங்க கூட விக்குது தோழிய அனா அஹ் அப்டியா தோழி எனக்கு வந்து இங்க இருக்குற சிப்ஸ்சு இந்து அங்க ஊர் சிப்ஸே ஒரு தனிய டேஸ்ட்டுதா சொல்லுவாங்குல்ல மதுரைக்கு வந்து
ஏன்னா வந்து
அங்க உம்
உம்
சொல் அந்த மாரி ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ப்மேஸ் சொல்றோ
ஆஹ் அஹ் ஆம்மா ஆம்மா ஆஹ் ஆமாம்மா அவுங்க வந்துட்டு இந்த அல்வா செய்றது கூட தேங்காய் எண்ணெயிலே செய்வாங் ங்க இல்லியா அதுனால அது கொஞ்ச கூடுதல் சுவையா இருக்கு
ரொம்ப இனிப்பு அவ வந்துட்
உம் நா வந்துட்டு பொதுவா இனிப் ஃபுல்லா சாப் புட மாட்ட தோழி அதிகமா
அஹ் தோழி சேரின்டு இங்க யாராவுது போற எனக் இருக்குறாங்க பெரண்ஸ் கேராள அவுங்க இந்த மாரி ஊர்ல ஊருக்கு வந்து அவுங்கிட்ட வாங்கிப்பே இந்த மாரி வாங்கு வாங்கப்பா அப்பிடின்னா வாங்கினந்து குடுப்பாங்க நல்லா இருக்கு நீங்ளு யாராவது போனா சாப்ட்டு பாருங்க வாங்கி கண்டிப்பா சாப்ட்டு பாருங்க நல்லா இருக்கு செரி தோழி நம்ம குடுக்கப்பட்ட நேரம் வந்து முடிந்து விட்டது நன்றி வணக்கம்
நன்றி நன்றி